அ எப்டி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா சாப் பாடு சாப்டீங்ளா ம க அ மதிய உணவு சாப்டீர்களா
ம பொறும அ ஒன்னு ஒன்னா கேளுங்க ஃபுல்லா கேக்கூடாது எப்டி போடுவாய்ங்
அ இல்ல சொல்லுங்க ப்ரதர்
எல்லாரு நல்லாருக்கீங்ளா
அ ரொம்ப நலமாக இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்க ப்ரோ என்ன பண்றீங்கோ படிக்கிறீங்ளா ஒர்க் பண்றீங்ளா
ஆ ம் படிச்சுட்டு தா இருக்கே தோழரே
என்ன படிக்குறீங்க
நா இப்போ நார்மலா டிகிரி தா படிச்சுட்டு இருக்க இப்போ ஒரு டிகிரி முடிச்சுனா ரெண்டா டிகிரி படிச்சுட்டு இருக்க
ஓ ரெண்டாது டிகிரி ஃபஸ்ட் டிகிரி என்ன படிச்சீங்க
ஃபஸ்ட் டிகிரி பி ஏ படிச்சன் தோழரே
பி ஏ அ அ அ செகண்ட் டிகிரி இப்ப என்ன படிக்கிறீங்க அப்போ
அ செகண்ட் டிகிரி இப்ப நா பி எட் பண்ட்டுருக்கன் தோழரே
ஓகே ஓகே நா வந்து ஐ டி படிக்குற தேர்ட் இயரு
நல்லது நல்லது நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்க அது தெ நெஸ்ட் இந்த ஐ டி முடி
இதுதா ஃபஸ்ட் டிகிரி இதுதா ஃபஸ்ட் டிகிரியே இதுதா
அப்டி இருங்களா நல்ல நல்ல விஷயோ நீங்க உங் உங்களோட ஒளி ரொம்ப மிகவும் குறைவாக இருக்கறதே கொஞ்சோ ஆ இப்ப ஓகே இப்ப ஓகே கை இப்ப நன்றாகவே கேக்குறது இன்னொரு விஷயோ என்ன னா நீங்க வந்து இப்போ ஐ டி நா முடிச்சுட்டு எனக்கு எந்த தொழிலில் போனா எனக்கு மிகவும்
இப்போ இப்ப இன்னு நல்ல கேக்குதா
ஆ இப்போ மிகவும் நல்லா கேட்கிறது நல்லது நல்லது நல்ல விஷயம் ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ அதாவது எனக்கு இந்த ஐ டி முடிச்சுட்டு எனக்கு இந்த தொழில் எனக்கு ஈடுபடுறதுக்கு எனக்கு மிகவு ஆர்வமாக இருக்கு இல்ல மிகவு எனக்கு ஆ எனக்கு அந்த தொழில போனணு அப்படின்ட்டு ஏதாச்சும் தொழில அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா
ஆ இருக்கு நா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஆகனுன்னு ஆச சாஃப்ட்வேர்ல அது மாரி கிளவ்டு பேஸ்டு கிளவ்டு பேஸ்டு அஸுரு அந்த மாறி கிளவ்டு சம்பந்த பட்டது அப்புறமா இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மென்ட் பண்றது இந்த மாரி ஒரு
ஆ
இதெல்லா ரொம்ப புடிக்கு அதுவு மைனா டேட்டா பேஸ்லா ரொம்ப புடிக்கு டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்றது இந்த மாரி விஷயமெல்லா ரொம்ப புடிக்கு சோ என்ன பண்றீங்க அது சைடு பெய் சைடு யூஸ் சேரி சேரி அப்டியு நானு அப்டி இருந்துருப்ப
நல்லது நல்லது இல்லல்ல நல்லது நல்ல விஷயோ நல்ல விஷயோ இன்னொன்னு நா ஒன்னு மட்டும் நா சொல்லி உங்க கிட் ட்ட விரும்புகிற நீங்க இருக்குற அறையில இருந்து கொஞ்சோ விலகி வெளில வந்து நீங்க பேசுனா இன்னு நன்றாக இரு கேக்கும் என்று நானே கேட்டுகொள்கிறே அது நீங்க நடைமுறை சாத்தியமாகும் நீங்க பேசுகின்ற வார்த் தைகள் வந்து எனக்கு திரும்ப ஒலிக்கிறது நீங்க பேசு இன்னு ஒலியாக யாக நீங்க கொஞ்சோ ஹலோ
ஆ இப்போ ஒலிக்காது ஹலோ இப்ப ஓகே வா அய் இப்போ ஒலிக்காது
ஆ இப்போ ஆ இப்போ ந இப்போ மிகவும் நன்றாக அருமையாக நீங்க சொல்லும் சொற்கள் இருக்கு நன்றாக காதுக்குள் ஒலித்து இருக்கிறது நல்லது
கேக்குது நீங்க பேசுறத எனக்கு நல்லா கேக்குதுங்க
நல்லாவே கேக்குதுதா நல்லது
வாழ்க்க எப்டி போகுது என்னா பண்றீங்க
என் என் என்னோட வாழ்க்கை என்னோட குடும்பத்தில இரு ப்பவர்கள் என்னோடு குடும்பத்தில் வாழும் அ அ சொல் சொல்லுங்க சொல்லுங்க
ஆ கொழந்த பேரு ஓ
அந்த அளவுக்கு நா நீங்க நினக்கிற மாறி அந்த அளவுக்கு நா பெரிய முதியவர்கள் இல்லை நான் இளைஞர்கள் தான் இருந்தால் நல்லதுதா நல்லதுதா நம்ம இப்ப எங்க இருக்கறோ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை இருக்கிறப்போ நம்ம யாரும் தமிழ்ல பேசலாமே ஒரு தவறும் இல்லையே
அம்பள பெட்
ஹலோ
தூய தமிழ்ல தான் பேச வேண்டும்
அ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ
நீங்களும் பேசி பாத் நீங்களும் பேசி பழகி கொண்டே இருங் அ ஏன்னா இப்பி இப்பி இருக்கிற கால் இப்பி இப்ப இருக்கீற காலகட்டத்துல தமுழ் மேலும் மேலும் அழிந்து கொண்டே தா போகின்றது தவிர மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு போவது இல்ல சாத்தியமே இல்ல ஏனா இப்ப இருக்குற இளை ஞர்கள்‌ வந்து மொழிகள் தெரிந்து கொள்வது மிக அவசியோ அதுக்குன்டு அந்த மொழியே பயன்படுத்து மிகவும் தவறானது சேரி நம்ம இருக்கின்றது தம்மு அ தமுழ்நாட்டுல
இந்த நம்மளே வந்து தமுழ வந்து இது பண்ணாம பணணுணா எப்புடி
ஆ கண்டிப்பா கண்டிப்பா இந்தி இப் பிக்காலத் த்துல இருக்கும் இளைஞர்கள் யாரும் உணரவும் மாற்றாங்கள் அ இது சிந்திக்கவும் மாற்றார்கள் இது நம்ம எல்லாருமே
அ நம்ம என்ன பண்லா நா வந் நா வந்து ஒரு வார்த்த சொல்றே அதுக்கு நீங்க வந்து தூய தமிழ்ல வந்து சொல்லுங்க ஓகேவா
என்ன அதுக்குன்டு நீங்க கடைசியெழுத்து சொல்லுங்க நா என்னன்னு சொல்றே
ஆ சரக்கு
புரில
சரக்கு
சரக்கா
ஆ சரக்குதான்
சரக்க வந்து தமிழ்ல சொல்லன்னுமா
ஆ மதுபானம் என்ன இ இல் என்ன தமிழ்நாட்டுல இருந்துக்கிட்டு நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க மதுபானம்
அது ஓகே சரக்குன்றது வந்து சரக்குன்றது வந் து ஒன்னு மட்டு குறிக்காது சரக்குன்றது வந்து நீங்க வந்து ஏத்திக் கொண்டு வ வண்டிக்குள் ஏத்திக் கொண்டு பொருட்களையும் சருக்கள் என்று அ பொருந்தும் நீங்க சொல்றது வந்து மதுபானம் சருக்கு இதுவே இது வித்தியாசம் இருக்கின்றன எனவே நீங்கள் நா சொல்றத நீங்க சிந்திப்பேன் நெனைக்கிறே
ஆமா ஆமா ஆமா அ கரெக்ட் கரெக்ட் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுங்க
புரிந்ததா மிக மிக ஒரு கேள்வி கேக்குறனா நம்ம வந்து அனைத்திலும் தெரிந்து கொண்டு கேள்வியை ஒருத்தரிடம் கேக்க வேண்டும்
கண்டிப்பா நீங்கள் அப்புறோ அ உங்க லைஃப் எப்டி போகுது உங்க அ காலேஜ் எப்டி போகுது
ஏ லைஃப் வந்து நல்லா போகுது நானு வந்து அது போறப்போக்குள்ள இப்ப நானு போய்கிட்ருக்கே
நல்லது நல்ல நல்லது
நா வந்து நா உண்டு ஏ வேல உண்டு ஏ படிப்பு உண்டு வந்தமா போனமா படிச்சமா தூங்குணோமா
நீங்க நீங்கள் வந்து இப்போ அ ஹெட்செட் ஏதாச்சு போட்டு வச்சுருக்கீங்ளா
அ ஹெட் செட் போட்டுதா இருக்கே ஏண்ணே
அ அது கொஞ்ச புறக்கணித்துட்டு நீங்க பேசுனா எனக்கு கொஞ்ச நல்லா இருக்கும் அது செயல்பாடு முடியுமா
ஓகே ஒரு செகண்ட் இருங்க ஆ இப்போ ஓகேவா
இல்லேயே
இல்லயா
ஹலோ கேக்குதா
ம் கேக்குது கேக்குது உங்களுக்கேக்குதா
நீங்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் ஆ ஒலி ரொம்ப குறைவாகவே இருக்கின்றது
அ இப்போ ஓகேவா கேக்குதா
அது எடுத்துட்டு யேங்னா
ஆ எடுத்துட்ட எடுத்
ஆ ஓகே ஓகே ஓகே அது என்னையு அந்த எப்பவுமே இந்த ஹெட்சட் இதெல்லா போட்டுட்டு நீங்க பேசுனா மிகவும் ஒலிகள் ரொம்ப குறையவே இருக்கு அது ஏனென்றால் எனக்கும் தெரியவில்லை
புரிகிறதுபுரிகிறது இப்போ இப்போது பேசிக் இல்ல போடவா
நன்றி நன்றி நன்றி ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நல்ல விஷ்யோ இன்னொரு விஷ்யோ நா உங்ககிட்ட கேட்க நா ஆவளாவே இருக் குற அது நீங்க எங்ககிட்ட என்னிடம் நீங்க அத ஷேர் ப அ எப்டின்னா அத நீ எங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு உ அ கட்டுப்படுந்திந்துன்னா ஓ கே அப்டி இல்லன்னா வேண்டா இப்ப உங்க வாழ்க்கையில் இப்ப நீங்க போயிருக்கீங்க ஒரு சில இடத்தில் சுற்றுலா போயிருக்கீங்க அல்லது நேங்க பள்ளிக்கு போடுறப்போ அங்க ஒரு சந்தோஷோ வந்துருக்கும் அல்லது நீங்க கல்லூரி படிக்கிறத்துல ஒரு சந்தோஷம் இல்ல எனக்கு இதெல்லா விட எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் சந்தோஷம் மிகவும் சந்தோஷம் ஒன்று இருக்கிறது அப்டி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா
ஆமா எப்பவு வந்து இல்ல இல்ல நீங்க மறுபிடியு கேளுங்க
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கும் கல்லூரியில் ஏதாவது அ சுற்றுலா தலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க எங்காவது உங்க சந்தோஷங்கள் அப்படி அல்லது உங்கள் நீங்கள் படித்த ப பள்ளியில் ஏதாவது ம றக்க முடியாத நினைவுகள் சந்தோஷங்கள் நா கேட்கிறது எல்லா கேள்விகளுக்கும் சந்தோஷங்கள் முதல் அந்த மாரி ஏதாச்சும் நினைவுகள் இருந்தால் என்னிடம் கூறுங்கள் என்றேன்
சந்தோஷமுன்னு அந்தளவுக்கெல்லா எதுவு இல்ல
சந்தோஷம் என்றது எல்லா வாழ்க்கிலும் கண்டிப்பா வந்திருக்கும் எல்லா வாழ்க்க லும் கவலை என்ற ஒன்று கண்டி இப்போ நிரந்தரம் என்பது யாருக்கும் இல்லை வேறு வேறு மாறிக்கொண்டேதா இருக்கும் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையில் ச கவலை சந்தோஷம் கவலை சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம் என்றே தீர்மானம் இல்லை சந்தோஷம் கவலை சொல்லுங்க சொல்லுங்க
ஆமா சார் நீங்க நல்லா புரிஞ்சு வெச்சிருக்கீங்க எப்டி போனா எப்டி இருக்கலாம் புரிதா எப்படி போனா எப்டி இரு
என்றது எனக்கு புரியவில்லை
அது எப்டி எப்டி போனா எப்டி எடுக்கலா அந்த மாரி நீங்க கரட்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க ஒருத்தர் தா வந்து இப்டி
ஆ ஏனென்றால் நானும் உன்னை போல் மனிதன்தானே எனக்கு என் உன்னை பற்றி உன்னை பற்றி ஏ ஏன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதேதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வாழ்க் க்கையில் என்ன நடக்கிறதோ அதேதான் என் வாழ்க்கையில் நடக்கும் ஏனென் உன் வாய்ப்பும் என் வாய்ப்பும் என்றும் சமம் தானே என்னா இந்த உலகத்து என்ன நடக்கிறது எல்லாமே உனக்கும் நடக்கும்
எல்லாம் ஆமா இப்போ வந்து நமக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அது சுத்தி வந்து அவனுக்கும் நடக்கும் இப்ப எனக்கு ஒன்னு நடக்குதுன்னா அது உனக்கும் நடக்கும் உனக்கு ஓண்ணு நடக்குதுன்னா எனக்கும் நடக்கும் கண்டிப்பா இப்ப பக்கத்துல இருக்கவங்க நடக்குதுன்னா அது நமக்கும் அடுத் த்து நம் நடக்கும் நம்ம அத பாத்து கேளி பண்ணவோ இல்ல வந்து இது பண்றதுக்கோ அங்க எதுமே இல்ல
எந்த உரி எந்த இதுவும் இல்ல ஏனன்றா எல்லார் வாழ்க்கிலும் கஷ்டம் கவலை சந்தோஷம் எல்லாம் இருக்க தான் செய்யும் சில மனிதர்கள் சில மனிதர்கள் கவலை கஷ்டம் மறைத்துக்க கொண்டு சந்தோஷத்தை வெளிப்ப படுத்துவார்கள் அவர்களை நாம் பார்த் து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மூட
ஆமா ஆமா ஆ ஆமா நம்பிகிறோம் நம்பிகிறோம் மட்டுமில்லை அது மட்டும் இல்லை பாத்தியா ஜாலியா இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேப்பானுக எதையாது தூக்கி மண்ட மேலே தட்ணு அப்டின்னு தோணு ஆனா நம்மளால பண்ண முடியாது
அது கே அது கே அது கேள்வி கேட்பவர்கள் முன்னாடி அது கேள்வி கேட்பவர்கள் முன்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் சில இருக்கின்றன அது என்னவென்றால் நீ தான் இந்த உலகத்தின் மிக பெரிய முட்டாளி முட்டாள் முட்டாள் உன்னால் உன்னால் உன் கஷ்ட கஷ்டத்தை மறைத்து உன்னால் சந்தோஷமாக வாழ தெரியாத மனிதன் நீ என்ன போய் நீ ஜாலியா இருக்குனு சொல்ற கேள்விக்கு உன்னால் இருக்க முடியாதா எனக்கு இருக்கால்கள் இரு கைகள் இரு கண் சொல்லுங்கள்
ஆனா அப்டி சொல்ல முடியாதே நம்மளால
நீங்கள் சொன்னால் மறு வார்த்தை உங்கள்கிடம் அந்த வார்த்தை
நீ அதுக்கு தகுதி இல்லடா அப்டின்னு நம்மளால சொல்ல முடியலயே எனக்கு கூட இருக்குறவனுங்கலா குடிக்கிறானுங்க
அதுக்கு நீங்க சொன்னீருக்க வேணா நீங்க நா அது சந்தோஷமா இருக்குறனா நீங்க சந்தோஷமா ஓகே நா ஜாலியா தா இருக்க நீங்க நீங்க கவலையாந்தலு நீங்க சொல்லுங்க அத வெளிப்படுத் துங்க ஒருத்தருக்கு வயது எறிகின்றது து லவா நீங்க அது சொல்லி இன்னு வயிறு அதிகமாக எரிய வைக்க வேண்டும் உங்களோட கடமை
ஆமா அது அது எரிய வைக்காம நா தண்ணி ஊத்திலா அணச்சுக்கிட்டு இருக்க அத பண்ணக்கூடாது
இன்னு இங்க நெருப்பு எரிய வைக்கணுமே தவிர அனைக்க கூடாது தண்ணி ஊத்தி
ஆமா ஆமா அப்படிங்கர தெருவு
கண்ப்பாக நீங்க நினைவில் கொள்ளுங்கள் இதை எப்பவு நீங்க மறக்காதீர்கள் இத நினைவு கூர்ந்து நீங்க எதுவா இருந்தாலு பேசுங்கள்
நீ தா எனக்கு கொம்பு